ஹலோ
அ அ வணக்கம் ப்ரோ
எப்டி இர்க்கீங்க
அ நல்லாருக்கம் போ நீ நீங்க எப்டி இருக்கீங்க
ப்ரோ நல்லாருக்க நல்லாருக்க என்ன பண்ட்டு இர்க்கீங்க
அ சும்மா ஒர்க் பண்ணிட்ருக்கன்ப்ரோ நீங்க என்ன பண் றிங்க ஓகேங் ப்ரோ அ சாப்ட்ட்ச்சுங் ப்ரோ நீங்க சாப்ட் டிங்ளா
ம் சாப்ட்டோ சாப்ட்ட ப்ரோ டீஸ் டீ எல்லா ஸ்நேக்ஸு டீ
அ பிரேக்கு எடுத்தாச்சு ப்ரோ
பிரேக்கு எடுத்தாச்சா ஓகே ஓகே
திங்ளா
நா இனிமேல எடுக்கணு சேரி அதுக்குள்ள உங்க ஞாபக வந்ச்சா ஒட்னே ஃபோன் அட்ச்சல்லான் தொல்லை அடுச்ச இது ஓகே ஓகே ஓகே ம்
புடி ப்ரோ
என்னா ஃப்ரோ வெதரா எங்க ஒன்னு சொல்றதுக்கு இல்ல ஒவ்வொரு ஒர்ம் நேரத்துக்கு ஒரு டைம் மாறிட்டே இருக்குது என்னத்த போய் சொல்றது நல்லா வெயில பல்ல காட்டிட் அடிக்கிது டக்குனு பாத்தா மழ வருது அப்புற நைட்டு பாத்த குளுருது என்ன ஒரே நாள்ல மூணு க்ளைமேட் வந்தா எப்புடி இருக்குறது அங்கியு அப்புடிதானா
திய நேர ஒரே வெய்யிலு ஹீட்டு தாங்க முடிய்ல அப்புற நைட்டு பாத்தீங்ன்னா லைட் ட்டா மழ தூறுது அப்புற பாத்தா அ லைட்ட குளிர்ற மாரி இருக்கு எல்லா சீசனு போயிட்ருக்கு
அத்தா அதா பாருங்க மே மாச வந்து இப்டியா இர்க்குறது ஐயோ அப்பா
அ ஆனா காத்து பயங்கரமா அடிக்குது
ஏ அதுவும் சொல்லுங்க காத்தும் நல்லா அடிக்குது அப்பா அது வெயில் காலம் மழை காலம் காத்து எல்லாம் குளர் காலோ எல்லா வந்துருச்சு
ஆமா ப்ரோ
ம் ம் ம் இந்த மே மாசம் தான் இப்டி இதுக்கு முன்னாடி மழை தான் வரும் பட் ஆனா குளர்லா இல்ல இந்த வருஷம் குளுறு மழ வெயில் காத்து எல்லாமே கலந்துருச்சு ம்‌ம்
அப்பறம் ப்ரோ
நம்ம சின்ன வயசா இருக்கும் போதுதான் இந்த மாரி மே மாசத்துல நம்ம வெட்டு வெயில் தானே அடிக்கும் மழல்லாம் வரவே வராது
ஆமா அப்பல்லாம் கொஞ்சம் கிளைமேட் சேஞ்ச் அதிகமாய்யிடுச்சு
ஆமா கிளைமேட் சேஞ்ச் அதான் மழை காலத்துல மழை வராம வெயில் அடிக்குது வெயில் காலத்துல மழை வராம மழை இது இது வருது இங்க எல்லாம் அப்டிதான் மாறிடுச்சு ம் என்னன்னு சொல்ல கேட்டா இப்போ அவன்‌ என்ன சொல்றாங்கன்னா முன்கூட்டியே பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சின்றாங்க ஐயோ ‌ஐயோ அப்பறமா ச சரி
ம் ம்
இங்க எல்லாமே சேஞ் தா அது மட்டுமா சேச் ஆயிடுச்சு நம்ம முன்னாடி இருந்த மாரியை இல்லியே எதுமே சின்ன வயசுல என்ன பார்த்தோமோ எல்லாம் எதுவுமே இல்லையே இப்ப சொல்லப்போனா எல்லாமே இருந்துச்சி இங்கே ஆ ஆ
ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாரி ரோட்டில் இருக்கிற எல்லா செடி கொடி எல்லாத்தையும் வெட்டிட்டாங்க ஹைவேஸ்ஸுங்காட்டி அதனால வண்டியில போறக் ரொம்ப சூடாகவும் இருக்கு ரோட்ல போறக்கு
ம் ஆமா ஆமா ஆமா முன்னெல்லாம் ரெண்டு பக்கமும் புளிய மரம் இருக்கும் நடுவுல போம்போதே தே இருட்டா வேற இருக்கும் நல்லா இருக்கும் காத்து சில்லுன்னு இருக்கும் என்ன வெயில் அடிச்சாலும் தெரியாது ம் ம்
ஆ இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் வெட்டி ரோடு அகலப்படுத்திட்டாங்க எல்லாம் ஹைவேஸ் ரோடு மாரி
ம்ம் வேலை என்ன சொல்றது அது
ப்ப இந்த மரத்தை வெட்டனங் காட்டி வண்டி ஸ்பீடு தான் ஓவரா இருக்கு எட்டு வழி சாலையாட் இருக்கு
ம் ம் ம் இன்னொன்னு அது அவங்களையும் சொல்ல முடியாம் நாமளும் ஒரு வீட்ல ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்கும் ரெண்டு பேரும் ரெண்டு வண்டி வச் ச்சிருகோம் அப்டிங்கும் போது அது பண்ணி தானே ஆகணும் அவங்களும் எவ்ளோ நாள் அந்த ஃடராபிக்லயே விடுவாங்க அப்டிங்கும் போது அவங்களும் பண்ணி தான் ஆகணும் அது அ இன்னொன்னு மா மாற்று வழியா அந்த வெளிநாடு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மரத்தை வேரோட புடின் போய் நடத்து நட வைகிறாங்கள அந்த மாதிரி பண்ணலாம்
ஆ அந்த மாரி பண்ணலாம் பட்டு நம்ப கவுவர்மெண்ட் அப்டி இல்லல்ல
இல்ல ஆமா அது வேணா உண்மைதான் நம்ம ஆளுங்கனா எல்லாம் மற த்த‌வெட்டனோனா கடல்ல தூக்கி போட்டு காசு வாங்கி சாப்படு வான்பாய்ங்க சேர் அப்டிங்கபோது எப்டி
இங்க எங்க ஈகோ பிரப்ரெண்ட்லியா இருக்கறாங்க எல்லாமே இது பண்ணிட்டுதா இருக்கேங்க ஆனா நம்ம வல்லரசால ஆக முடியாது
இல்ல
வெளிநாடு மாரி எல்லா இருக்காது சொல்லிட்ருக்காங்க இன்னொரு பத்து இருவது வருஷத்துல வல்லரசு நாடா ஆகிட்லா அப்டின்னு அடக் இப்டி ஆ எப்டி சொல்ல எதுவுமே ஆக முடியாது
செய்வு ஆவ முடியாது வல்லரசுன்னா எல்லாத்துலயுமே சிறந்து இருக்கணு தொழிலு சேரி விவசாயத்திலு சேரி எல்லாத்தையு சிறந்து இருக்கணு எங்க விவ விவசாயத்தே இவுங்க வளர விட மாட்டேங்கிறாங்களே
அதே அழிச்சிட்டு இருக்காங் இப்ப எல்லாமே எல்லா ஆமா எ எல்லா ரியல் எஸ்டேட்டு அது இதுன்னு எல்லா ஃபுல்லா இது பண்ணிட்டே இருக்காங்க
அ அ இதுல போய் வல்லரசு இத்தன்நாளா கனவு கான முடியாது அதலா அதா கோ அப்துல் கலாம் சொன்ன மாரி கனவு மட்டு தா காண முடியுமே ஒழிஞ்சி
கனவு காண்டுகிட்டே இருக்க வேண்டியதா கடைசி வரைக்கு அது ஒண்ணு நெறைவே த்த முடியாது
ஆமா அவர் மாரி வல்லரசு லா ஆவாது
என்னா பாஸ் ட்டுக்கு வேணா பின்னோக்கி தா போயிட்டு இருக்கு முன்னேற்றி போ முடியல
ஆமா ஆமா அது அப்டிதா இருக்கு எல்லா என்ன ஒரு பக்கோ ட டெக்னாலஜி வளந்தாலு இன்னொரு பக்கோ மனுஷனுங்க எந்த ஒரு இதுவு வளர மாட்டிங்குறானுங்கள
அ ஹ ஹ அவிங்க அட்டி டெக்னாலஜி வளந்த அளவுக்கு என்ன நறைய எதிர்பார்ப்பு தா அதிகமா வச்சிருக்காங்க எக்ஸ்பட்டேசன் ஆமா அப்டி இருக்குன்னு இப்பிடி இருக்கணு அட்வான்ஸா போணுன் சொல்லி எல்லா அழிச்சிட்டு தா வாரங்களே தவிர அத எதுமே பாக்கறதில்ல
பாக்கறதில்ல ஆமா உண்மதா உண்மதா ஆ இப்ப டெக்னாலஜி வந்து யாருக்கு பிரயோஜனோ யாருக்குமே இல்லையே அதனால வேல இழப்பு தா அதிகமாது
ஆமா ஆமா
ம் இப்ப ஏ ஐல்லா வந்துச்சுன்னா இப்ப மேக்சிமம் பெரிய பெரிய எம் என் சி கம்பெனிலா இப்ப ஆள லே ஆஃப் பண்றாங்க வெளிய தொரத்துராங்க சோ அப்டிங்கும் போ து இன்னு நம்ப நடமுறை வாழ்க்கைக்கு நம்ப வந்துருச்சுன் வச்சுக்கோங்கள ஏ ஐலா இப்ப நம்ப என்னா எப்டி இருப்போ இப்ப ஃபேன சும்மா வாய்ஸ்லே கண்ட்ரோல் பண்றாங்க ஃபேன ஆஃப் பண்ணு அப்டின்றாங்க ஃபேன் ஆஃப் ஆவுது இது ஆன் பண்ணுறாங் அ அப்டிங்கும் போது நம்ப
இதனால நம்பளுக்கு என்னதுனா சோம்பேரித்தனோ தா அதிகமாவு மேனிவுலா இருக்கறது ஃபுல்லா ஆட்டோமேட்டடா ஆயிருச்சுங்க எல்லாமே ஃப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டா ஆட்டோ மேட்டிக்கா டெய்லி ரொட்டினே அது பாட்டு ஆ ச்சுங்க நம்ப அப்டே தான்ருப்போ சோம்பேறி தனமாதான்ருப்போ நம்பளுக்கு படுத்த எடத்துலயே சாப்பாடு எல்லாமே அதே பண்ணிகுடு த்துச்சுன்னா நம்ப சோம்பேறியா தா போயிட்ருக்கோ
கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரு வீட்லயு இப்ப வண்டி இருக்க மாரி இன்னொரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு அப்புறோ எல்லா வீட்லயு ஒரு ரோபோ இருக்கு
ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா அந்த அளவுக்கு அட்வான்ஸ்
வந்துரு ஆமா சமையல் செய்யறதுக்கு வீடு பெருக்கறது இப்ப எல்லா அதே பண்ணி குடுத்து நம்ம நல்லா உக்காந்துட்டு
பாத்தீங்னா அண்டை நாடல்லா அதுலதா போயிட்ருக்குது ஆமா ஆமா ஆ நம்ம இந்த மொபைல் எல்லா அங்கதா அதிகமா தயாரிப்பாங்க அந்த நாடு உங்களுக்கு தெரியு டூப்ளிகேட் நெறைய அந்த நாடல்லா பாத் பாத்தீங்கன்னா அதுலதா அட்வான்ஸ போயிட்
போயிட்ருக்காங்க ஆமா ஆனா அவுங்க என்னதா அட்வான்ஸா போனாலு மனிதர்கள் செய்ய வேண்டிய வை மனிதர்களு செய்றாங்க
ஆமா அது நீங்க என்னதா அட்வான்ஸா போனாலு அந்த கலாச்சாரத்தேல்லா அவிங்கனா நல்லா ஃபாலா பண்றாங்க ஆமா
எதனா எப்டி இன்னு இந்த வேலய இன்னு எப்டி யோஸ் சோம்பேரிதனமாக்கலா எப்டி இன்ன வேற எத வச் செய்யலா அப்டிங்கறதா பாபாங்க
அந்த அப்டிதா போயிட்டு இருக்கு ஹாட் ஒர்க் பண்ற க்கு அளகு ஒரு மாரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி முடிக்கலான் தா பாக்குறாங்க ஆனா இப்ப
ம் ம்
ஹார்டு ஒர்க் பண்றக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஆளே இல்ல பாத்தீங்கன்னா எல்லா அந்த அளவுக்கு போயிட்ருக்கு நம்ப நாட்லயே வேல செய்றக்கு யாரையு காணா
ஆமா வேல செய்றதுக்கு மெயினா தமிழர்கள் ஆள காணோ வேற வ வடக்கன்ஸ் நெறைய பேர் வந்து நல்லா நம்பள விட நல்லா சம்பாறிக்கானுக இங்க வந்து
அவனுங்களுக்கு கூலி கம்மியா இருந்தாலுமே நம்மளுக்கு வேலை வாய்ப்பு கம்மி பண்ணிட்டாங்களே
ஆமாமா ஒண்ணு இல்ல இங்க வந்து பொளைக்க வந்தவுனுங்களே இப்ப சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்துற அளவுக் பெரியாளாய்ட்டானுங்க
கண்டிப்பா கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த ம் ஒரு மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அவிங்களே காவாசிக்கு மேல அவிங்கதா ரூல் பண்ணிட்டுரு க்காங்க எங்கன்னா இந்த உள்ளாடைகல்லா தயாரிக்கிற மாவட்டத்துல பாத்தீங்கன்னா அவிங்கதா அந்த கம்பெனிஸ்ல ஃபுல்லாவே அந்த ஆட்கள் தா முக்காவாசி பேரு
இருக்காங்க ம்
தமிழ் ஆட்களுக்கு வேலயே இல்லாம போயிருச்சு
ம் ம் அதா எல்லா வேலைலயுமே இருக்காங்கலே எங்க பாத்தாலு அந்த வேலைல எல்லா வேலேலயுமே இருக்காங்க அப்டிங்கம் போது எப்டி இருக்கு நாம வளர விட்டுட்டோ
கண்டிப்பா நம்மளுக்கு அது இது இது மாரியா பிசிக்கல் ஒர்க்குலதா நம்மளுக்கு வேல இல்லின்னு இப்டி வடக்கன்ஸ் வந்து வேலய முடுஸ்டாங்கன் பாத்தா இது மாரி கார்ப்ரேட் கம்பெனிலயு பாத்தீங்கன்னா ஏ ஐ வந்து அதுக் மேல வேலை வாய்ப்பு கம்மியாயிருச்சு ஒரு ஃபிப்டி பஸ் சன்டேஜ் வேலய அது எடுத்துகிச்சு
ஆமா ஆமா உண்மதா உண்மதா கவுர்மண்ட் வேலேலயு பாத்தீங்கன்னா அவனுங்கதா இருக்கானுங்க வடக்கன்ஸ் தா இருக்கானுங்க சென்ட்ரல் கவர்மண்ட்ல செரி எ நம் ப்ரைவேட்ல போனாலு இது ப்ரைவேட்ல ஒரு ஆப்பு வைக்கிறானுங்க எங்கதா போறது நம்ம
எங்கயு போக முடியாது அந்த அளவுக்கு அந்த நெலமை ஆயிப்போச்சு நம்ம வேனா வடக்கன் நாட்டுக்கு போ வேண்டியதா அவனுகளே ஆமா அவுனுங்களுக்கே அங்க வேல இல்லனுதா இங்க வரணுவோ
உம்மா
என்ன கொஞ்சோ ஃபியூச்சர்ல இன்னு ரொம்ப டைட்டா தா இருக்குனு நெனக்கிறே எல்லாத்துக்குமே அ பொருளாதாரோ த்லயிருந்து எல்லாமே இன்னு ரொம்போ இது பண்ற மாரிதா இருக்கு கரண்ட் சுச்சுவேஷனே பாத்தீங்ன்னா கேஸு பெட்ரோலு எல்லாமே வெல ஏறிட்டு வருது தங்க கோல்டுலருந்து எல்லாமே
உம் உம் உம் அப்டிங்கு போது ஒண்ணு பண்ண முடியாது அம்மாதா என்னத்த சொல்ல அப்டி அதனாலதா மாறி ச்சு இதுக்கு மேல மாத்தணுனு நெனச்சா கூட கண்டிப்பா முடியாது நம்ம அதோடு பழகிக்கணு அவ்ளோதா
ஆமாமா அதோட நம்ம எப்டி சர்வே பண்றண்ணு பாத்து அதோட நம்ம போ வேண்டியதா ஆமா
இனிமேலலா வந்து பழைய மாரி கொண்டு வரணு இந்த மாத்ரி பண்ணணு அந்த மாத்ரினா நம்மளோரு முட்டாள பயோ ஆக்கிடுவானுங்க
அதுதான் உண்ம எல்லா அப்டி அந்த நெலமைக்கு போயிட்டுருக்கு என்ன பண்றுதுன்னு தெரில இன்னக்கீ நம்ம எந்த கோர்ஸ் எடுத் த்து படுச்சாலு அது வந்து பர்மனன்டா ஜாப் கெடக்குன்னு நம் சொல்ல முடியாது
முடியாது ம் அ
இப்ப பண்ணுவோ இது மாரி இது வந்து இந்த கோர்ஸ் வந்து பழசாயிர்ச்சு புதுசா அட்வான்ஸா வந்துருச்சு இப்ப ஏயி தா இப்ப அட்வான்ஸா போயிட்டுருக்கு இப்ப மத்த கோர்ஸ் எல்லா இப்ப டவுன் ஆயி போச்சு
ம் ம்
அதெல்லா அப்டி போயிட்டுருக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு அப்டியிருக்கு
ம்ம் மாத்திட்டானுங்க அவ்ளோதா என்னா ஒண்ணு பண்ண முடியாது இதுக்கு மேல ஏ ய்யு பாத் இன்ன ஒரு ரெண்டு வருஷோ போனா அது இது அதுக்கிது அட்வான்ஸ் ஒன்னு வந்துடு
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா பாத்தீங்கன்னா எல்லா எடத்திலி எல்லா அப்ளிகேஷன் டீ ஒரு பாட்டு கொண்டு வந்துட்டானுங்கோ ஏ ய் பாட்டு
ம் ம்
அப்பா இனி அதுக்கு மேலதா கொண்டு வருவாங்கே
கொண்டு வருவானுங்க செரிங்க செரி
சேரிங்க ப்ரோ அடுத்த கால்ல பேசலா
பேசுவோ பேசுவோ ஓகே ப்ரோ நன்றி நன்றி பண்ணிக்கோங்க